அலோ ஹலோ ஹலோ சகோதரி வணக்கம்
கேக்குதா
ஆ கேக்குது சகோதரி கேக்குதா என்ன பண்றீங்க நல்லாரு க்கீங்ளா ம் நல்லா இருக்க சகோதரி நீங்க நல்லா இருக்கீங்ளா ரொம்ப லேட்டா கேக்குதோ நா பேசுறது
நா இல்யே கேக்குதே நா பேசறது உங்களிட்ட கேக்குதா என்ன
லேட்டா இல்லையே நா கேக்கறது கொஞ்சோ லேட்டா பதில் சொல்ற மார்றுக்கு ஹலோ ஹலோ ஹலோ சகோதரி கே
இல்ல ஆ எனக்கு கேக்குது சிஸ் உங் கேக் கேதா
ஆ கேக்குது சுகோதரி நா பேசுறது ஒடனே கேக்குதா
ஆ லேட்டாய் ஆ எனக்கு கேக்குதே உங்களிட்ட கேக்குதா
லேட்டா கேக்குதா ஹலோ
உங்களுக்கு லேட்டா கே
ஏனா கொஞ்ச நேரோ அமைதியா இருக்கு அப்புறமா கே பேசுறீங்க அப்புறம் கொஞ்ச நேரோ அமைதியாக்கு அந்த மாரி இருக்கு
ஆ அதா நெட்வொர்க் எதோ ப்ராப்ளமா இருக்கு
ஆ ஆமா ஆமா சாபபிட்டீங்களா சகோதரி ஹலோ சகோதிரி கேக்குதா
ஆ கேக்குது எனக்கு கேக்குது உங்களுக் கேக்குதா
ஆ இப்பதா எனக்கு கேக்குது கொஞ்சோ அப்டியே எங்க இருந்து பேசுறீங்களோ அப்டியே இருங்க சாப்பிடீங்களா சகோதரி
ஆ சாப்டாச்சு நீங்க சாப்டீங்களா
ம் காலையில சாப்டாச்சு சகோதரி மாதியோ இனிமேதா என்ன சாப்பாடு அங்க
ம் ம் இங்கதா வெஜிடபிள் ரைஸ் தா
சேரிங்க சகோதரி ம் பசங்கலா நல்லா இருக்காங்களா வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க பசங்க எல்லா நல்லா இருக்காங்களா
ம் நல்லா இருக்காங்க சகோதரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேல முடிஞ்ச்சா
ஆ அவர்க்குலா முடிஞ்ச்சு
சேர் சேரி ஃப்ரீயா இருக்கீங்க அப்போ
ஆமா ஏதாவது ஃபுட் ஐட்டத்துல எதனா டிப்ரெண்டா ஏதாது செஞ்சிங்கன்னா சொல்லுங்கலே கேபோ
நீங்க சொல்லுங்களே நா உங்கள கேக்கலாம் பாத்தா நீங்க என்ன கேக்குறீங்க பண்றவங்கட்டலா நாதா சொல்லிக்கிட்டுருக்கே ம் ஈஸியான லன்ச் பாக்ஸ் ஏதாவது மெனு சொல்லுங்க
ஆ அதுதான் நான் கேக்குறே அந்த மாரி நீ ஏதவது டிப்ரெண்ட்டா சொன்னீங்கனா பிள்ளைகளு செஞ்சுகுடு
நா உங்கல்ட கேட்டா நீங்க எனக் அடிக்கிறவங்க பூரா நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஏன்டே கேக்றாங்க
என எ எதாது ஸ்பெஷலா இருப்பீங்க நீங்க ஏத சொல் எனக்கு எத்துலயு ஸ்பெஷல் அப்டி நீங்க தா சொன்னீங்க
அப்புல்லா அப்புல்லா இல்ல சகோதிரி நம்ம பண்றது ஸ்பெஷல் தா அது ஸ்பெஷல்ன்னு சொல்லி சாப்ட்டுதே ஆவனு வேற வழி இல்ல உங்க ஆப்ஷனு இல்ல
அது உண்மதா நம்ம செய்ற
ஆமா ஆமா அதனால அது மு எப்டி இருந்தாலு ஸ்பெஷல்ன்னு சொல்லி சாப்டறணு
இதா சரி
ம் சொல்லுங்க சகோதரி நீங்க ஏதாவது லன்ச் பாக்ஸ்ல மதிய உணவு உங்க குழந்தைகள் ஈஸியா குடுத்துர மாரி ஏதாவது சொல்லு
ஈஸியா கொடுத்துறதா நாம்லால செய்யறதுதா ஏதாவது ஸ்வீட் ஐட்டோ அதாவுது செய்லா எக்கு எக்கு சாப்டுவிங்களா
ம் சாப்டுவே சகோதரி
ஆ ஸ்வீட் ஐட்டம் மாரி ஏதாவது சாப்டலா அதுனா ஒரளக்கு
எப்டி எப்டி சகோதரி செய்யறது
நானா ஒரு அஞ்சு முட்ட
ம்
அதுகு வந்து சுகர்ணம்மா அத இதுக்கு தகுந்த மாரி டேஸ்ட் அந்த மாரி போட்டுக்கலா மினிமம் அளவு அப்டின்னா ஒரு முட்டைக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலா
சேரி
ஆ ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலா அ இது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து கையில அந்த இதுவச்சு அடிக்கல இங்க வக்கலா அஞ்சு முட்ட அப்டின்னா பத்து ஸ்பூனு ஆ ஜீனி அத போட்டு முட்ட முட்டயு அது போட்டு ஒன்னா அடிச்ட்டோனா நல்லா இத ஆயிருச்சி அப்டின்னா அதுக்கப்பறோ நாம தேங்கா பாலோ அ ஹெல்த்தியா வேணு அப்டினா தேங்கா பாலூ ஊத்திக்கலா இல்லா பாக்கெட் பாலு ஊத்திக்கலா இல்ல பசு பாலு ஊத்திக்கலா ஒரு அர கிளாஸு எதுவா இருந்தாலு கொஞ்சோ நல்லா
காய வச்சதா இல்ல பச்சப் பால்லா
ஆ எந்த பால் வேணா ஊத்திக்கலா திரும்ப வேகதான வெக்க போறோ
அப்படியா
எந்த பாலு வேணா ஊத்திக்கலா கொஞ்சோ கொல கொலன்ருக்கணு பால் தண்ணியா இருக்க கூடாது அதா அது அர கிளாஸ் அஞ்சு முட்டைக்குன்னா அர கிளாஸ் ஊத்தலா
அஞ்சு முட்டைக்கு அர கிளாஸ்
அர ட்ம்லர் ஆ அர ட்ம்லர் அர ஆ தண்ணி இல்ல பாலு
ஆ சாரி பாலு ஐயயோ
ஆ
ஹ பாலு அ
தேங்கா பாலு கொலக்கொலனு எடுத்து க்கலா இல்ல பாக்கெட் பாலு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அது ஊத்தலா அப்டின்னா அப்டின்னா பசு பாலு இல்ல அது இல்லன்னா பசு பாலு ஊத்திக்க ஊத்திக்கலா
சேரிங்க சகோதிரி
அதுல கொஞ்சோ பட்டாணி வேணா கொஞ்சோ ஆட் பண்ணிக்கலா அந்த முழுப்பட்டாணி இருக்குள்ள அது வேணா ஒரு சும்மா அ கொஞ்சமா முட்டைக்கு தகுந்த மாரி கொஞ்சமா டேஸ்ட்டுக்காக அந்த வாசத்துக்காக பச்ச இது மஞ்ச பிரநானி உருச் சாப்புடுவோல
புரில
பட்டாணி நார்மல பிள்ளைங்களுக்கு உரிச்சி சாப்டுவோல்ல மஞ்சக்கே எல்லோ கலர் இருக்குல்லா வரு
ஆமா ஆமா ஆமா ஆமா அ வருத்தப்பட்டணி ஆ ஆ
வருத்தப்பட்டாணி அது வேணா ஒரு கொஞ்சமா நம்ம ரொம்ப போடக் கூடாது ரொம்போ கெட்டி
ம்
ஆயிரு சாஃப்னஸ் குடுக்காது அப்றோ
சேரிங்க ச
சும்மா ஒரு வாசக்கு அது போட்லா முந்திரி அடிச்சு போல்லா முந்திரி கட் பண்ணி அதுல போட்டுக்லா அடிச்சதுக்கு அப்றோ அந்த பட்டாணி அடிக்கிறனா அத இதுலே போட்டு அடிச்சிறிவ முந்திரி அடிக்கிறனாலு அந்த பாலு இதோட அதோட அதுங்களோடே முட்ட அதுங்களோட போட்டு அச்சிரோனே ட்டு சாப்பறதுக்கு செல பேருக்கு புடிக்கு முந்திரியலா அந்த மாரி இருச்சுன்னா நம்ம தனியா கொஞ்சோ கட் பண்ணி வச்சு இது மிக்சியில போட் டு நல்ல எந்தளவுக் அந்த ஜீனி எல்லா கரைற அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு அடிக்கிறமோ அந்தளவுக்கு சாஃப்னஸ் குடு
அப்ப மிக்சிஸ் மிக்சில அடிக்கிறதா கரெக்ட்டு கையில கலக்குக்கனா அந்த அளவுக்கு வராது
ஆமா ஆ அடிக்கல அடிக்கலா அப்பலா இப்டிதா அடிச் சாங்க நம்ம இப்போ மிக்சி எல்லாத்துக்கு மிக்சியாச்சே
நமக்குத்தே கையி
அதனால மிக்சி அதனால நம்ம மிக்சி லோஇது பண்ணிக்கலா அது போட்டு அடிச்சிட்டு அப்றோ நம்ம இட்லி பானைல அதுவு இன்னோ வெக்கணோ அப்டீன்னா குக்கர்லயே நிக்கலா கீழே ஏதாவது இது வெச்சு ஒரு எ கிண்ணமோ இல்ல டவராவோ ஏதாவது வெச்சி அது மேல அத தண்ணி ஊத்தி அது வெச்சு மூடி நல்லா வேறு தண்ணி வெள்ள போகாம கர்ட்டான மூடியா ப்படியே மேலே ஏதாவது வெயிட் வெச்சி கொஞ்சோ முந்திரி நம்மதா வெச்சிருப்போல முந்திரி திராட்ச ஒரு ஏலக்கா இல்லனா ஒரு ரெண்டு ஏலக்கா உளுத்து போட்டு அத நல்லா வேக வெச்சிருனோ
ம்
அத வேக வெச்ட்டு
என்னன்ன சகோதரி வேக வெக்கிறோ
அப்டீன்னா இட்லி பானயாந்தா கண்டிப்பா ஆஃப்னாரு ஆகோ நம்ம எடையில கூட எடுத்து பாத்துக்குலா ஆனா விசில்ல வெய்க்கிறோ குக்கர்ல வெக் குறோ அப்டீன்னா எப்டியு ஒரு மேக்சிமோ ஒரு பத்து விசலாது விடணோ நம்ம வர்ற வி விசுல பொறுத்துருக்கு செல விசில்ஸ்
ஆமா ஆமா ஆமா
தெரியோல எங்க வீட்லலா ஒரு மூணு விசுலா வெக்கணோ ரைசுக்கு இதுக்குலா ஒரு பத்து விசில் வெப்போ கண்டிப்பா இப்ப செலவீ ட்ல வந்து ஒரு விசல்ல வெப்பாங்க செல குக்கர பொறுத்துருக்கு
ஆமா சில அரிசிய பொறுத்துருக்கு
ஒரு பத்து விசுல் அரிசி பொருத்து இருக்கு அப்டீங்களா நல்லா இது நல்லா வெந்து வெந்து வே கணோ அப்டீனா இல்ல நம்ம இட்லி பானலா நம்ம எடுத்து கூட பாத்துக்கலா இட்லி எடுக்குற மாரி நம்ம எடுத்துகூட பாத்துக்லா தகுந்த இட்லி பானக்குள்ள வெக்கிற கிண்ணத்துக்குள்ள ஊத்தனு அஞ்சு முட்டக்கி எவ்ளோ பெரிய கிண்ணோருக்குபோது அந்த கிண்ணோ எத்தன்னருக்கு அந்த மாரி இன்ஸ்டா குக்கர்ல சீக்கிரோ வேல முடியணுனா அதும் பண்ண அது மாதிரியு வெக்கலா இதுனா எடுத்து பாக்கலா
இட்லி குக்கு இட்லி பானைல வெச்சோ அப்டீன்னா ஆமா இல்ல இட்லி பானல வெச்சோனா தண்ணி கீழ ஊத்தனுமா
ஆமா கண்டிப்பா ஊத்தனோல்ல அத சொல்ற அந்த நம்ம இட்லி பானய வெச்சுட்டு இந்த சட்டி வெக்கிறவங்க வெக்கலா இல்லாட்டி ஒரு நம்மள்ட்ட எ சாமால்லா வெப்பாங்களே ஒரு டவரா மாரி இருக்கோல்ல போடுவாங்களே அது சில்வர்ல இருக்குல்ல நம்ம ரவுண்டாருக்குமே பாத்திரமெல்லா தூக்கி அதுமேல வெப்பாங்களே
ஆமா ஆமா ஆமா
ஆ அதுல வெச்சி ஆ ரவுண்டு அதுல அதுல வெக்கிறலு வெக்கலா இல்ல நம்ம வீட்ல எதா வது இல்லப்டீன்னா சின்ன கிண்ணோ அது கீழ சாயாத அளவுக்கு எந்தளவுக்கு சரிசமா ஒரு தட்டோ இல்ல சின்ன கிண்ணமோ வெச்சு அது மேலே தூக்கி வெக்கலா
ஆ அதுக்கீழ
அவ்ளோ தண்ணி ஆ எந்தளவுக் க்கு நம்ம எஃகு அந்த இருக்குதோ அந்த அளவுக்கு தண்ணி வெக்கணோ இந்த கிண்ணத்துல நம்ம எந்தளவுக்கு இருக்குதோ அது அது வரிக்கோ வர்ரளவுக்கு இருக்கணோ ஏனா இல்லன்னா ரொம்ப வ ச்சன்னாலு பொ தண்ணி வெளியாகோ
செரி
அதுக்காகதா சொல்றே அந்த எஃகு எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு வெச்சா போதோன்னு சொல்ற இப்போ முக்கா அது இருக்கு லு இதுக்கு வந்துருச்சுனா முக்காவுக்கு வந்துச்சன்னா பாத்தரந்து கொஞ்ச ஆகழாமாருக்கணு
ம் ம்
ம் நம்மளுக்கு தெரியுல இந்தவ்க்கு வந்து கொஞ்சோ மேக் மெஞ்ச வெந்த் வந்துச்சுன்னா கொஞ்சோ மேல வரு நம்மளுக்கு தெரியுலப்ப எப்டி சொல்றது வேற என்னா வேகவப்போ நம்ம ஆல்ரெடி எது வேக வக்க வேக்க மாட்டமோ அந்த மாரி வேக வச்சோனா அதுலே நம்மளுக்கு தெரிஞ்சிரு ம்
ம் சேரி சகோதிரி இந் இந்த அழைப்பு முடிஞ்சிச்சு நா நெக்ஸ்ட் கால் பண்றே நன்றிது ம் அடுத்த டாப்பி அப்டியே கண்டினியூ பண்லா
சேரி ஓகே தேங்க்யூ